வணக்கம் தோ க்கிங்ளா
ஆஹ் நலமா இருக்கே தோழி நா பேசுற உங்களுக்கு எல்லா கேக்குதா
ஆஹ் கேக்குது ஏ சைடுதா ஏதாவது
இல்ல தோழி ரொம்ப தெளிவாவே இருக்கு நம்ம தலைப்புகுள்ள போயிரலா நம்ம என்ன தலைப்பு பத்தி பாக்க போறோ அப்டின்னா சமையல் சமையல் வந்துட்டு ஆஹ் எப்படி செய்யறது சமையல் பற்றிய அனுபவங்கள் பத்தி நம்ம பகிர்ந்துக்க போறோ ஆஹ் நா ஃபஸ்ட்டு பகிர்ந்துக்கிறே தோழி
சரிங்க தோழி
அஹ் சமையல்ல பொறுத்தவரையு எனக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா சமைக்கிறத விட எனக்கு சாப்பறது பிடிக்கும் என்ன ஏ சைட்ல இருந்து சொல்லணு அப்டின்னா எதுனால அப்டின்னா சமையல்ங்கிறது ஒரு கலை அப்டின்னு சொல்லிட்டு சொல்லுவோ நம்ம என்னதா வந்துட்டு சமச்சாலு ந நம்ம சமச்சு போடும்போது அஹ் இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம அம்மா சமைச்சிருப்பாங்க அந்த ருசிய நம்ம கொண்டு வரணுனு சொல்லிட்டு நான்னு நெ நெறையா தரவ முயற்சி பண்ணிருக்கே ஆனா இன்ன வரையுமே எனக்கு அந்த அளவுக்கு செட் ட் ஆகல தோழி அதனாலதா நா என்ன சொன்னே அப்டின்னா சமைக்கிறத விட சாப்படுறது ஓகே அப்டிங்கிற மாதி நா சொன்னே அதே மாரி சமையல்ல பாத்தீங்க அப்டின்னா கொஞ்ச வந்துட்டு நம்ம உப்பு கம்மியா கரெக்டா போடணு அதே மாரி ஒரு ஒரப்பா இருக்கலா எல்லாமே வந்துட்டு நம்ம அளவுகள் சரியா போட்டா மட்டுமே அதுல வந்துட்டு நமக்கு ருசி அப்படிங்கிறது இருக்கு ஒண்ணு கொஞ்ச முன்ன பின்ன போயிட்டாலுமே அந்த சமையல் அப்படிங்கிறது ரொம்பவே ஆஹ் வேஸ்ட் ஆயிருன்னு நா நெனைக்கிறே தோழி அதே மாரி உங்க கருத் த்துக்கள நீங்க பகிர்ந்துக்கோங்க
ஆமா தோழி நீங்க சொல்றது அஹ் சரிதாங்க சமையல வந்து அளவான சரியா இருக்க வேண்டு நேரம் சரியா இருக்க வேண்டு சுவையு சரியாக இருக்குனு சொல்லுவாங்க எல்லாமே கரெக்டா இருந்தாதா அது வந்து கையாள முடியுன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து லேட்டா சமைச்சிட்டு வேமா இப்ப இது சாப்பிவு ட முடியாது அந்த மாரி சொல்வாங்க இப்ப வந்து நல்லா சீக்கிர சமைச்சிட்டு மெதுவா உக்காந்து கரெட் டைத்துக்கு சாப்பிடணு அந்த மாரி இருந்தாதா நம்ம ஒடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப சமையல் வந்து ரொம்ப எளிதாயிடுச்சு மிக்சி கிரைண்டரு ஓவன் அந் அந்த மாரி அந்த மாரில்லலா நெறைய பேரு ஆஹ் அதெல்லா உபயோகப்படுத்துறாங்க அப்புறோ யூடி இப்ப வந்து சமையல் தெர்லனா யூடியூப் மூலமாவு நெறைய பேர் கத்துக்கிட்டு அப்படியே சமையல் செய்றாங்க ஆஹ் உங்களுக் எனக்கு பிடிச்ச உணவுன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல வந்து இட்லின்னா எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது பயந்து ஓடுவே பாத்துக்க தோசதா ரொம்ப புடிக்கு ஆனா இப்ப என்னமே எனக்கு அஹ் அப்படியே எதிர்ப்புறமா ஆயிட்டே இப்ப வந்து எனக்கு அதிகமா பிடிக்கது இட்லி தா ஆயில் இல்லாதனால அப்புறம் பாத்தீங்கன்னா சப்பாத்தி பிடிக்கு ஆயில் இல்லாத ஃபுட்டெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு உணவுல்லா ரொம்ப பிடிக்கு அப்பறோ வந்து இப்ப வந்து இந்த ஆஹ் நவ தானியங்கள்ல செய்யற சாப்பாடு கம்பு சோளம் ஆஹ் அந்த மேரி கேழ்வரகு சாமை அந்த மேரி ஐட்டம்லா இப்ப ரொம்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுஅ இப்ப வந்து எல்லா எல்லாரு என்ன சொல்றாங்கன்னா அந்த வெள்ள ஐட்டங்கள அ சோறு இருக்குல சோறு அதிகமா சாப்பிடக்க கூடாதுன் சொல்றாங்க சோறு சாப்டா அந்த கார்போஹைட்ரேட் அதிகம்ல்ல ஒடம்பு வந்து இந்த பொது பொதுன்னு வருன்னு சொல்லுவாங்க அந்த ஆஹ் நெறய பேரு வந்து ஆஹ் குண்டா இருப்பாங்க பாத்தா ஒடம்பு வந்து ரொம்ப இந்த டைட்டா இல்லாம கொஞ்சம் லூஸா இருக்குன் சொல்லுவாங்கள பொதுபொதுன்னு டியே அந்த மேரி ஆவுன் சொல்லுவாங்க அதனால சா ப்பாட வந்து நம்ம வந்து உ சோற வந்து கொஞ்சோ ரொம்பையு கம்மி பண்ணிட்டு காய்கறிகள் வந்து நெறைய எடுத்துக்கிறோ நெறய டாக்டர்ஸ்லா நெறய வந்து அம் சொல்றாங்க ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா பத்தி சின்ன வயசுல நம்ம வ சோறுதா ரொம்ப நல்லதுனு சொல்லிட்டு நெறய சோறு அதிகமா நெறய பேரு சாப்டுவாங்க ஊட்டி விடுவாங்க அது வந்து என்னனா சோறு வந்து யாருக்கு அதிகமா யூஸ் பண்ணலானா இந்த கூலி ல்லா போறாங்கள கிராமத் சைடு ஆஹ் தோட்டந் தொறவு வேலைக்குல்லாம் போ றாங்கல்ல கட்டட வேலை செய்யறவங்களுக்குல்லா அது அ அது அவங்களுக்கு சரியாகும் அவங்க வந்து எப்த்தாலு வேலை செஞ்சுட்டே இருக்கனால உடல் உழைப்பு அதிகமா இருக்கனால அவங்களுக்கு வந்து என்னாத சாப்பிட்டாலு அவங்களுக்கு உடம்பு வராது அதுல வந்து நல்லா டைஜஸ்ட் ஆயிரும் ஆஹ் இப்ப வந்து இந்த சிட்டி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த அலுவலத்துக்கு வேலைக்கு போவாங்க எல்லாரும் செக்கரற்றி வர்க்குன்னு சொல்லுவாங்க உக்காந்தே வேலை செய்வாங்கல்ல சீட்ல உக்காந்தே வேலை செய்யறவங்களல்லா அதை வந்து ரொம்ப தவிர்த்துட்டு அதிகமா வந்து இந்த வெள்ளை ஐட்டங்களை சாப்பிடக்க கூடாதுண்டு இப்ப வந்து நெறைய பந்துரைக்கிற டாக்டர்ஸ்லா அப்ற டைஜஷன் அப்ற அ அப்ற எக்சசைஸ் பண்ற ஜிம்ல எல்லாம் சொல்றாங்க நா அதிகமா ஜிம்மு கொஞ்ச நாள் ஒன்ன இயர் ஒரு வருஷம் வந்து ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன் அங்க வந்து என்ன சொன்னாங்கா நீங்க உடம்பு குறைக்கனுனா இந்த நவதானியங்கள் உ ரொம்ப நெறய எடுக்குதுகுங்க கம்பு சோளம் ஆஹ் இந்த மேரி ஐட்டமா எடுத்துக்கணுனாங்க எனக்கு வந்து அஹ் ஆல்ரெடி நா வந்து நா வந்து நார்மல் ஒடம்புதா ஏ நா வ ஹை ஒயரம் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு வெய்ட்டு வந்து நா ந்து இப்ப வந்துஅம்பத்தேழு இருக்கற கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நாப்பது கிலோதா இருந்தே அப்ப டெலிவரிக்கு அடுத்து வந்து இப்ப ஐம்பத்தேழு ஆயிட்டே இன்ன எனக்கு ஒடம்ப கொறைக்கணு மஅம்பது என்னோட ஹைட்டுக்கு வந்து ஐம்பது கிலோதா கரெக்டான வெயிட்டு உம் அதனால நான் ஜிம்முக்கு ஒடம்பு வந்துரு சூன் பயந்துகிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதி சாப்பிட்டோம்னா கரெக்டா இருக்கும் நீங்க வந்து இந்த சோற வந்து அவாய்ட் பண்ணுங்க ஹ இந்த மாதி உணவுலாம் எடுத்துக்கோங்க அப்படனு சொல்லிட்டு அங்க இருக்க டைஜுசியன் வந்து நறைய சார்ட்லா குடுத்துருக்காங்க ட்யட் சார்ட்லா குடுத்தாங்க அண்ணா எனக்கு வந்து என்னன்னா அந்த அம்மா டெலிவரிக்கு அடுத்து வயிறு வந்து அடிவயிறு வந்து கொஞ்ச பெருசாயிரூம்ல அதுமுட்டு எனக்கு கொறச்சா போது எனக்கு மத்ததுல்லாம் எனக்கு ஒல்லியா தா இருக் ஆனா நெறைய எக்சசைஸ் டெய்லிமே எக்சசைஸ் ஏதா ஒண்ணு செய்வேன் அப்புறம் வாக்கிங் போவேன் அதெல்லாம் பண்றேன் என்னதான் இருந்தாலும் நம்ம டெலிவரிக்கு முன்னாடி இருந்து வயிறு மேறி வர மாட்டேது என்னதான் இருந்த என்ன பண்றது
அது ஒரு சில பேருக்கு தோழி ஊ அது என்ன சொல்றது உடம்பு வாக பொறுத்து இருக்கும் அப்டிங்கிற மாரி சொல்லுவாங்கல்ல அது ஒரு சில பேர்ல்லாம் பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஒல்லியாவேதான் இருப்பாங்க ஆ ஆ ஒரு சில சில பேர் தான் கொஞ்ஜோ குண்டாயிருவாங்க குழந்த பெறந்தனால குண்டாயிறாங்க அப்படிங்கிற மாரில்லா சொல்றாங்க ஆனா என்னோட தோழிகல்லா குண்டாயிட்டாங்க அது என்னன் சொல்லிட்டு தெரில அது அவங்க அவங்க ஒடம்பு வாக பொறுத்துதான்னு நெனைக்கிறே தோழி
ஆமா இப்ப கிராமத்துல இருக்கவங்களா இந்த கல்யாண ஆணவங்களோட ஒல்லியாத இருக்றாங்க நம்ம வந்து இந்த மதியன் சாப்ட்டு தூங்குறாங்கல்ல அவங்ளுக்கு ஒடம்பு வந்து நா வந்து எனக்கு எனக்கென்னமோ எ ஒடம்பு வந்து கரட்டா இல்ல எல்லாரூ பாக்குறவன்ளீ நீ ஒல்லியாத இருக்குற கரெட்டான ஒடம்பு இத விட குறைக்காத சொல்றாங்க ஆனா எனக்கு என்ன இது பிரச்சனைன்னா எனக்கு அடிவையிரு மட்டூ கொறைய மாட்டுது நா எல்லா ட்ரஸுமே போடுவனா ஜீன்ஸ்ஸு டீ ஷர்ட்டு போடுவே எல் த ஸ்கர்ட்டு அந்த மாரி இந்த ஃபுல் ஸ்கர்ட் இருக்குல பாவாட ஸ இது மாறி பாவாட சட்ட மாறி அதுபோல எல்லா டிரஸ்க்மே இடுவனா அதுனால எனக்கு கொஞ்சோ ஃபிட்டா இருக்கனு ஆச இந்த வயிறு மூட்டே எனக்கு கொறையவே மாட்டின் என்ன தா எக்ஸசைஸ் அது இதுன்னு பண்ணி பாக்குறே ஒண்ணுமே இது ஆக மாட்டேது கொஞ்சோ ஓரளவுக்கு கொறஞ்சிருக்குது சிசேரியனா அதனால எப்படியா இருக்குமோ டெலிவரி வந்து அறுவை சிகிச்சை சிசேரியன் அதனால அப்படி இருக்குனு எல்லாரு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் எல்லா நா ரொம்ப கண்ட்ரோலா தா இருப்ப எல்லா விஷயத்திலயுமே சாப்பிற ஃபுட் எல்லா சாப்பாடு உணவுலல்லா பாத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோலா தா இருப்ப ஆஹ் குறை வயிறு மட்டு குறைய மாட்டேது நீங்க வந்து வந்து அதிகமா என்ன சாப்டுவீங்க
நான் அதிகமா வந்துட்டு சாதம் வந்துட்டு எடுத்துக்குவேன் அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த சப்பாத்தி ஆஹ் அந்த எனக்கு புடிக்கும் சப்பாத்தி தோசை அதெல்லாம் எனக்கு கொஞ்ச புடிக்கும் அது மட்டு இல்லாம வேறங்
என்னது
நா இதல்லாம் நா வெயிட் என்ன தோழி கம்மிதான்
சொல்லுங்க
இப்ப பாத்ததோம்னா ஐம்பதுக்குள்ள இருக்கலாம்
ஐம்பதுக்குள்ள தானே கரெக்டான வெயிட்டு ஹைட்டு
ஹைட்டு ஆஹ ஆமாங் தோழி.
கரெக்டான ஹைட்டு் வெய்ட்டு தான்.
உம் ஆமா அதனால நமக்கு வந்துட்டு சமையல் சாப்பாடு இதுதான் சாப்பிடணும் அதான் சாப்பிடணும் அப்படினுயெல்லாம் இல்ல. எது புடிச்சிருக்கோ எல்லாம் சாப்பிடலாம் வெயிட் ஏறாது அது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அதனால நம்ம சாப்பிட்டு. ப்பிடலாம் எல்லாமே. அதே மாதிரி சமையல்ல புடிச்சதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது இட்லி தோசை அது மட்டும் இல்லாம எனக்கு சாம்பார் சாதம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். அஹ் அது. கொஞ்சம் நல்லா சமப்பேனு வச்சுக்கோங்களே. அதே மாதிரி அசைவத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு சிக்கன். சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் நல்லா செய்வேன் சிக்கன் பிரியாணி வந்து. ட்டு ஓரளவு நல்லாவே செய்வேன். அஹ் அதுக்கப்புறம் இந்த மட்டன் எல்லாம் எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியல தோழி இந்த மட்டன் றாலு அதெல்லாம் எனக்கு வந்துட்டு சுத்தமாவே பிடிக்காது.
சாப்பிட பிடிக்காதா. ஆனா உங்க ஊர் சைடு வந்து மட்டன் அதிகமா. செய்வாங்களே.
அஹ ஆமா பட்டு் எனக்கு வந்துட்டு. சாப்பிட அந்தளவுக்கு.
வீட்டுல எல்லாத்துக்கும் செய்வாங்க சாப்பிடுவாங்கள
வீட்டுல எல்லாரும் சாப்பிடுவாங்க நம்ம அந்த நேரத்துல வேற ஏதாவது சாப்பிடுக்க வேண்டியதா ரசம் இல்லைன்னா. ரசம் இல்லைன்னா தயிர். அந்த மாதிரி ஊத்தி சாப்பிட்டுக்க வேண்டியதான்.
எதுக்கு மட்டன்ல ஆறுவமில்லாம போச்சு. சின்ன வயசு. டதும் உங்க வீட்ல எடுப்பாங்கல்ல.
அது நமக்கு புடி ஒரு சில இதெல்லாம் என்னதான் சாப்பிட்டாலும் நமக்கு புடிக்காத மாதிரி தோணும்ல. அந்த நா அந்த மாதிரி ரொம்பல்லாம். சாப்பிட மாட்டேன். எப்பயாவது சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஒன் டைம் அது மாதிரி சாப்பிடுவேன். அது மாதிரி சமையல்ல நெறைய இருக்கு. தோழி அது நம்ம சமைக்கும் போது சமைக்க சாப்பிடுறது விட சமைக்கிறது. கொஞ்சம் கத்துக்கிறதெல்லாம் ரொம்ப என்ன சொல்றது நமக்கு வரணும்.
எனக்கு வந்து சமையல் செய்யறது கூட ஈஸி தாங்க சுலபமா செஞ்சிரு. ஆனா வீட்டுல இருக்குறத செஞ்சு முடிஞ்சு அந்த பாத்திரத்தை எல்லாம் அழுவுறோம்லா அதுதான் எனக்கு எரிச்சலா வருமா இருக்கு. இப்ப இருக்கிறதாங்க. வீடு வந்து வ இது வாடக வீடு தா கேரளாவுல . சொந்த வீட்டுக்குது அதனால நாங்க வீடு பா பாத்துட்டு இருக்கோ. சொந்த வீடு வாங்கலான்ட்டு. அவுட்டர்தா கொஞ்சொ ரேட்டு கொஞ்ச கம்மியா இருக்குன்னனு பாத்துட்டு இருக்கோ. உள்ள சிட்டிக்குல்லா இப்ப இருக்கற இடத்துல எல்லா ரொம்ப ரேட் அதிகமா ஆயிடுச்சு. அதனால அந்த அந்த டிஸ்வாசர்ல்லா வாங்கி பாத்திர கழுவுற மெஷின்து அது வாங்கி வைக்கலாம்னு பாத்தா எடோ இல்ல வைக்கிறதுக்கு கிச்சன்ல ஆஹ என்னோட தோழிகள் வீடுகள்லா நா எல்லா வீட் வீட்ல இருக்க பெசாம அத வாங்கி வச்சுக்கலா நல்ல ஹைஜீனிக்கா இருக்கு சுத்தமாவு நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கு ஃபஸ்ட் வந்து ஒ பச்சைத்தண்ணில கழுவோமாம செகண்ட் வந்து லைட்டான ஒரு உம் சூடு வாட்டல கழுவுமாமா மூணாவது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணில கழுவி பாத்திரத்த கொடுக்குமாமா அதனால வந்து ஒடம்புக்கு ரொம்ப நல்லது உங்க கையில கழுவுற விட இந்த மிஷின்ல இது பண்ணி தர்றது வந்து ரொம்ப ஹைஜீனிக்கோடா ஒடம்புக்கு நல்லது கிருமில பாக்டீரியா இருந்த இறந்துரு அப்டின்னு சொன்னாங்க அவங்க கணவரு வாங்கிதரேன்தா சொன்னாங்க ஆனா நான்தா வேணாட்ட சொந்த வீடு வாங்குன இதெல்லா வாங்கலா வாடக வீட்டுல இருந்துட்டு அங்ககிட்ட தூக்கிட்டு போக முடியாதுன்ட்டு வேணான்ட்டே
உம் ஓகே தோழி நம்ம நறையாவே பகிர்ந்துகிட்டோ அஹ் நேரங்கள்லா
இன்னு இன்னு ஒன் மினுட் ருக் பன்னெண்டு நிமிஷதானா
ஆஹ் ஓகே தோழி அப்ப தொடர்லா ஆஹ் நீங்க தொடருங்க
ஆஹ் கரெக்ட்ட பண்ணட்டானா தா நம்மளுக்கு கரெக்டா இது காமிக்குது பாத்தே நானு உம் ஆஹ் ஆமாமா ஆஹ் அப்டிதா அந்த சாப்பாடு உணை உணவுதுலா வந்து இப்பல்லா கொழந்தையெல்லா பாத்தீங்கன்ன சின்ன வயசு பிள்ளைல்லா இப்போலா சமைக்க ஆரம்பிச்சிருச்ச ஏன பொதுற வரைக்கு அப்பயெல்லா பாத்தீங்கன்னா சரியா யாருக்கு நறைய பேருக்கு சமைக்க தெரியாது இப்ப யூடியூப் வந்த முன்னாடி எல்லா யூடியூப் இன்ஸ்டா இந்த இதெல்லா பாத்து கொழந்தங்களா நறைய சமைக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா டிவலா பாத்தீங்கன்னா இந்த கொழந்தைகளுக்குனு தனிய சமையல் க போட்டியெல்லா வைக்கிறாங்க ஆ பெரியவங்களுக்கு வை
சுட்டி டிவிலயே பாத்தீங்கன்னா கொழந்தைங்க சமைக்கிறதெல்லா போட ஆரம்பிச்சுட்டாங்க நானே ம் பாத்துட்டு என்னடா இது சுட்டி டிவிலா சமைக் கிறதுல போடுறாங்க அந்த விளம்பரம் போட் றது அந்த நேரத்துல இந்த மாரி சமைக்கிறதுதல போடுறாங்க
ஆமா அது போடுறாங்க அப்புற வந்து கொழந்தையில வந்து உற் உற்சாகப்படுத்துக்காண்டி இந்த சட்டியவுல கூட ஒரு தடவ வச்சிருந்தாங்க சமையல் ஆஹ் பிள்ளைகளுக்கு பத்து பன்னெண்டு பதினோரு வயசு பிள்ளைகள சமைக்கிறது போட்டி வச்சிருந்தாங்க அது எத பாத்து கத்துக்கிட்டாங்கன்னா அந்த தமிழ்காரங்க வந் இந்த அதிகமா இந்த அதிகமா இங்கிலீஷ் சேனல் ஃபாரின் வெளிநாடு சேனல் அது நடத்துட்டு இருந்துச்சு அமெரிக்கா லண்டன் சேனலதா அது நடந்துட்டு இருச்சு அத பாத்தி நம்ம இந்தியாக்காரங்களு அந்தமாரி சமையல் குழந்தைகக்குனு தனியா அந்த சேனல ஆரம்பிச்சிருக்
உம் ஊஹ் ஓகே ஓகே தோழி
உம் சமையல் பத்தி நன்றாக பேசுனோ ஆ அடுத்த இல நன்றி வணக்கம்
ஆஹ் நன்றி தோழி